ஆஹ் ஹலோ எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டு எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாம் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எப்படி இருக்கு
ஆஹ் இல்ல நல்லா இருக்காங்க
பாப்பா நல்லா இருக்காங்களா
உம் எல்லா நல்லா இருக்காங்க அப்புறம் அதல்லாம் நல்லா போகு நீங்க வீட்டுல ஏதவும் அக்வாரியம் இது பண்றனீங்க எல்லாம் செட்டப் பண்ணிட்டீங்களா
ஆஹ் பண்ணிட்டோம் ஐயோ எவ்வளவு நாளாச்சு அதை பண்றது ஒரு செட்டப் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு டூ மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு
ஓகே அது என்ன பிஷ் டங் வந்து நீங்க பெருசா வாங்கிட்டு வந்து வச்சீங்களா இல்ல எந்த மாதிரி பண்ணீங்க
ஆமா பெரிய டேங்க்கா நான் சின்னதா தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பெருசு இதோ வாங்கிட்டாரு அதுல வந்து உள்ள நம்ம நார் போடலாம் செடிங்க எல்லாம் வச்சு லைட் வட்டிங்க எல்லாம் வச்சு பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு மண்ணெல்லாம் போட்டு பண்ணாங்க
ஓ ஓஓகேஓேஓே ஓகேஓ இப்ப எத்தனை மீன் எத்தனை டைப் ஆப் மீன் எல்லாம் அதுல விட்டுருக்கீங்க
ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வாங்க போனோம் அப்பறம் வாங்க நமக்கு இன்ட்ரஸ்ட் வந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டோம்
உஹும்
நீங்களும் எப்போ ஸ்டார்ட் பண்றேன்னுன்னீங்க இல்ல எப்போ ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்றதுன்ன தான் சொன்னங்க ஆனா அது வந்து வீட்டுல நம்ம அடிக்கடி இருந்தா வந்து நம்ம அத பாத்துக்கலாம் நாங்க அங்க இங்கய போயட்டே இருப்போம் அது மூலமா நாங்க கிராமத்துல கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கோமா சோ அத அப்படியே வாங்கினோம்னால நம் வீட்டுல இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கணும் ஆஹ் அதுவும் இல்லாம நாம வாங்கி வச்சு வைங்களே அங்க கிராமத்துல எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து எங்க மாமனார் மாமியாரே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஆஹ் பாரேன் என் கிணத்துல எத்தனை மீன் இருக்குது வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா நமக்கு குழந்தைங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்கும் வீட்லயும் யாராவது ஒருத்தர் அப்படி நகர்ந்துகிட்டு
உம் ஆமா நானும் பாப்பா கொஞ்சம் ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா அது மேல ஒரு ஈடுபாடு இருக்கும் இன்னொன்னு வந்து அஹ் மீன் மேல ஒரு ஆர்வம் இருக்கும் வளர்த்தணும் அப்படிங்கிறதுத எல்லாம் தெரியும் இப்போ இருக்கிற என்ன ஸ்கூலுக்கு போகாத வயசுலயலாம் கையூத்த அல கையூட்டு வந்து அஹ் இதுல எல்லாம் வச்சு விளையாடுவாங்க அதுது தெரியாது ஹம் அதனால தெரியும்ல கொஞ்சம் வந்து போகட்டும் உங்ககிட்ட எல்லாம் ஐடியா வாங்கிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான்
ஓ சரி ஓகே ஓகே நீங்க வந்து கீழே ஒரு டேபிள் மாறி வச்ச வச்சுஅதுக்கு மேல டேங்க் வைக்கலாம் பாக்க உங்களுக்
நைட்ல இருக்கும் ம்ம் ஓகே ஓகே ஃபுட் எத்தன நாளைக்கு பண்ணுவீங்க அப்படி யங்களுக்கு
அதுக்கு சாப்பாடு வந்து இப்போ காலையில ஒரு தடவை கொஞ்சம் போட் நைட்டும் போடுறேன் அதே மாதிரி ஊருக்கெல்லாம் ஊருக்குபோனா பிரச்சனையே இல்லை இப்ப நம்ம அதுலேயே சாப்பாடுக்கு போடுறதுக்குன்னே ஒரு இது இருக்கு ஆஹ சின்ன கண்டைனர் மாரி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது தானாவே டைமிங் செட் பண்ணிட்டா அதுவே விழுந்துருது நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது சொல்லுங்க நான்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அத வந்து நம்ம குட்டி குட்டி மீனா தான் நீங்க வாங்குறீங்களா இல்ல பெரிய மீனாவும் வாங்கி வச்சிருக்கீங்களா ஆனா அது சேஃப்டியா இருக்குமா குட் சின்ன மீனுக்கு பெரிய மீன அவ்வளவா
அதான் அந்த பெரிய தொட்டினால அதுக்கேற்ற சைஸில் பஸ்ட்டு வாங்கனும் மீன் இப்ப அது கூட குட்டி குட்டி யா போட்டது அந்த குட்டி மீன்னெல்லாம் சாப்பிட்டுருச்சு அப்புறம் திருப்பியும் போய் பெருசு வாங்கனும் அப்படியே போயிட்டு இருக்கு
ஓ ஓகே ஓகே ஓகே இப்ப டேங்க் இப்ப எத்தனை நாளுக்கு ஒருக்கா வந்து கிளீன் பண்ணுவீங்க
அதுலயும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்டர் எல்லாம் இருக்கு இருக்கு அதனால ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதுமா க்லீ நீங்கு
ஓகே அப்ப எல்லா பிஷ்யும் வந்து புடிச்சு ஒரு இதுக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க டேங்க் எல்லாமே எடுத்துட்டு கிளீன் பண்ணுவீங்களா
ஆமா அதுவேற பெரிய வேலையாயிடுச்சு இப்ப நம்ம செட் பண்ணி ஆறு மாசம் ஆயிடுச்சு அதுவும் அன்னைக்கு உக்காந்து பண்ணுணோம் அதுவும் பெரிய வேலையா தான் இருக்கு நல்ல வேலை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த வேலை வருது
பாக்க ஆனா வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பேஸ்டர்ல்லலைங்களா கொஞ்சம் அதெல்லாம் பாக்குற இப்ப கொஞ்சம் ரிலீபா இருக்கும் நம்மளுக்கும் ஒரு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி அத ஏதோ
ஏன் பொண்ணுக்கும் அதான் அந்த பிளட் ப்ரஷர் எல்லாம் கொஞ்சம் அத பார்த்தா கம்மியாகும்னு சொல்றாங்க மைண்டுக்கும் ரிலாக்ஸ் இருக்கு என் பொண்ணுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகுது அ அவகிட்ட போனாலே மீன எல்லாம் ஒரே சைட்ல வந்துருது அவகிட்ட நல்லா பழகிக்குது ஆஹ்
உம் நாங்க கிராமத்துல எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி மீன் அதெல்லாம் கொஞ்சம் அது நம்ம இதே நம்ம சிட்டியில இருந்ததுன்னா உண்மையலுமே எங்களுக்கு வந்து இதா இருக்கும் கிராமத்துல ஏன் அது ஈடுபாடு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேலை காட்டு வாலை எல்லாரும் கொஞ்சம் நிறைய இருக்குங்களா இன்னொன்னு வந்து நாங்க பண்ணை வச்சிருக்கோம் அந்த பண்ணல எப்பவுமே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து கொஞ்ச நாள்ல வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு சன்லைட் பட்டுச்சுன்னா சீக்கிரம் பாசன புடிச்சிடு பாத்தீங்களா சோ பாசம் படிக்காம இருக்கிறதுக்காக வந்து நாங்க மீன் வந்து அதுல உட்டுட்டோம்னு வைங்களேன் பாசம் பிடிக்காம இருக்கும் புழு புிடிக்காம இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நாங்க வந்து அத மீனை வளர்த்தவோம்னு வைங்கல ஹலோ ஹலோ